ஹலோ
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கங்க தோழி எனக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு சிறிய சந்தேக அதுக்காகதா நா வந்து கூப்ட்டே இப்ப வந்து சில உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ளோட சிறுதானிய வ கை உணவுகள் அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா திடீர் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து சமைப்போ இல்லைங்ளா அந்த மாதிரி வந்து சமைக்கலா அப்டிங்கற பொழுது அது எப்டி வந்து ஒரு நல்ல சுவை மிகுந்த ஒரு உணவா வந்து கொண்டு வரது ஏனா வந்துட்டு நம்ம இப்போ நம்ம வீட்ல வந்து நான்வெஜ் அப்டிங்கம்போது அத நல்லா விரும்பி சாப்டுவாங்க அசைவ உணவு கள் அதே வந்து இந்த மாரி சிறுதானிய வகை உணவுகள் வந்து குடுத்தா சாப்ட மாட்டாங்க அது எப்டி ஒரு சுவை மிக்கததா இதே வந்து சிறுதானிய உணவுகள் வந்து அசைவத்தோட வந்து சேக்கலாமா இந்த மாரி பல விதமான கேள்விகள் வந்து எனக்கு இருக்கு இந்த மாரி இத வந்து நீங்க சிறுதானிய சமைக்றதாருந்த எந்த மாதிரி சுவைமிக்க க்கதா வந்து சமைச்சு குடுப்பீங்க தோழி
ஆ கண்டிப்பா இப்ப வந்துட்டு சிறுதானியம் நம்ம வந்து ஒடம்புக்கு சேத்துக்கறது ரொம்ப நல்லது நீங்க சொன்ன மாதிரி அதனால வந்துட்டு என்ன பண்ணனா இப்போ சிறுதானயத்த வச்சு நறைய பொங்கல் ரெசிபிஸ் எல்லா பண்றாங்க அதனால வந்து இப்போ இந்த பச்ச அந்த பொங்கல் போடுவோல்லயா அந்த பருப்ப வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு இது கூட இந்த சிறுதானியத்தோட நறைய சிறுதானியம் இருக்கு ஆ என்ன சொல்லனா அந்த ஆ கம்பு அந்த மாரி ஆ ம் அந்த மாரி நெறைய இருக்கு இல்லையா அந்த மாரி வந்துட்டு நீங்க எடுத்து நல்லா ஊற வச் ச்சிணு நைட்டே ஊற வச்சங்னா தா அது வந்துட்டு அடுத்த நாள் வந்து சமைக்கும்போது நல்லா கொஞ்சோ நல்லா சாஃப்டா ஆ ம் இது ஆகி வரு வெந்து வரு அதனால என்ன பண்லானா அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் அதுக்கு பேரு மறந்துட்டே நானு ஆ நறைய சிறு சிறுதானியம் இருக்குல்லயா அத வந்துட்டு பொங்கல் பண்ணாதா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா நமக்கு ருசியான ஒரு ரெசிபி பண்ணோனா வந்துட்டு பொங்கல் செஞ்சாதா வந்துட்டு நல்லாருக்கு இந்த கார பொங்கலுனு சொல்லுவாங்க இல்லயா அத வந்துட்டு என்ன பண்ணனா நம்ம அதே மாதிரி குக்கர்லே தா ஆ ரெடி பண்ணோ இப்போ வந்துட்டு மிளகு சீரகம் அப்ப கருவேப்பில அதுக்கப்ற வந்து கொஞ்ச ஆ பச்ச மொலகா இத எல்லாமே நெய்ல கொஞ்ச அப்டியே வறுத்துக்கிட்டு அதுக்கப்ற இந்த அரிசியு வந்துட்டு அதுலே போட்டு நம்ம கொஞ்சோ நல்லா ஊற வச்சிருக்கோ இல்லயா அத நல்லா தண்ணிய வடிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்ற அதுலே கொஞ்சோ போட்டு நல்லா வருறுத்துக்குணு அதுலே அந்த அந்த பருப்பயு சிறு பருப்பயு போட்டு நல்லா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கப்பு அந்த அரிசி எடுக்குறோ அப்டினா வந்துட்டு அதுக்கு ம மூணு நாலு கப்பு வந்து தண்ணி ஊத்துணு அது வந்துட்டு நல்லா ஊ ஊத்திட்டு அதுக்கப் பறமா வந்து நல்லா கொஞ்சோ ஹ உப்பு போட்டுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க கொதி வரு நல்லா கொதி வந்ததுக்கப்றமா வந்து நம்ம ஆ மூடிய போட்டு மூடிட்டு அதுக்கப்ற வந்துட்டு விசில் போட்ருணு அது வந்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வர வரைக் க்கு நம்ம நல்லா வேக விடணு அப்பதா வந்துட்டு நம்ம கரெக்டான ஒரு கண்சிஸ்டெண்சியா வந்துட்டு வெந்து வரு அதுதா வந்துட்டு ஒரு கரெக்டான பதமாருக்கு நமக்கு சாப்புட்றதுக்கு வந்து சரியாருக்கு ஏனா வ ட்டு கொஞ்சோ அதிகமாவோ இல்ல கம்மியாவோ ஆயிட்டாவோ வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ரெசிபி நம்ம நெ நெனச்சு பாத்த மாதிரி வந்துட்டு வராது நா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தரவ வந்து அந் தந்த மாரி தண்ணி வந்து தெரியாம கொஞ்சோ கம்மியா ஊத்திட்ட கொஞ்ச அதிகமா ஊத்ன தால வந்துட்டு கொஞ்ச கொழஞ்சி போயிடு இல்லனா ரொம்ப வரவரனாயிடு அந்த மா திரி ஆகுறதுக்கு பதிலா வந்துட்டு நம கரெக்டான தண்ணி பத ஊத்திட்டோனா நமக்கு அந்த மாரி எப்பியு சாப்பட்ற பொங்கல் மாதிரியே கொஞ்ச நல்லா பல பலன் கொஞ்சோ ஆ அழகா வரு அந்த மாதிரி வந்து அப்பதா சாப்புட்றதுக்கும் நமக்கு பிடிக்கும் ஏனா ஒரு தரவ நம்ம ஒரு புதுசான ஒரு ஐட்டம் வ ச்சு சமைக்கும் போது வந்துட்டு அது சரியா வந்தாதான் வந்து நம்ம அடுத்த தடவை சமைக்கணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் வீட்லயும் வந்துட்டு எல்லாரும் ச சாப்பிடுவாங்க சோ அதை வந்துட்டு அத ஒரு தடவைஸ்ட் டைம் பண்ணும் போதே நம்ம கொஞ்சம் பார்த்து ஹ் கரெக்டான தண்ணி அளவு ஊத்தி நம்ம பண்ணி டோனா வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த ரெசிபி கண்டிப்பா நல்லா வரும் அதே வந்துட்டு இப்போ இப்ப மாவாவும் ஆட்டலாம் அதே நிறைய சு சிறுதானியம் மில்லட் சொல்றாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊற வச்சு இப்ப ஒரு நு மடங்கு அரிசி எடுக்கிறோ ஹம் இட்லி அரிசி எடுக்கறோம்னா ஒரு மடங்கு வந்து நம்ம உளுந்து போடுவோம் அந்த மாதிரி வந்து இப்ப நாலு மடங்கு அரிசிக்கு பதிலா ஒரு ரெண்டு மடங்கு அரிசி எடுத்து டூ மீதி ரெண்டு மடங்கு வந்து ஏதாவது ஒரு சிறுதானியம் வந்து அந்த அரிசிக்குடடியே ஊரை போட்டுட்டு அதுக்கப்புற அப்பறோ உளுந்து வந்து அதே அளவு இருந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளீனா அரைச்சு எப்பயும் போல நம்ம அப்டி மாவுக்கு மாவாட்டவோமா கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சு அவ ஊட வச்சு மாவ வந்து நைட் வச்சிங்கன்னா வந்துட்டு ட்டு நல்லா புளிச்சிடும் அடுத்த நாள் அதையே வந்துட்டு நீங்க இட்லியா ஊத்தலாம் ஒரு தோசையா ஊத்தலாம் இந்த மாதிரி சிறுதானியத்துல பண்ணும் போது தோச வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் அது ரொம்ப டேஸ்ட்டியும் இருக்கும் ஒடம்புக்கும் நமக்கு நல்லது ஏதோ ஒரு வழியில நம்ம ஒடம்புக்கு நம்ம அந்த அரி யை வந்து உட்கொண்டா வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தியா கிடைக்கும் அந்த பெண்களுக்கு வந்துட்டு அந்த மாதவிடை காலத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த அரிசி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு இந்த அரிசி சிய வந்து ஏதோ ஒரு இந்த மாரி இட்லியோ தோசையோ இந்த மாரி பொங்கல் செய்யறதோ அதுக்கப்பறோ அதே அரிசிய வந்துட்டு நம்ம ஒரு ஸ்வீட்டாவும் செய்யலாம் அதே எப்படின்னா வந்து அதே மாரிதான் ஒரு குக்கர்ல வந்துட்டு அதே அரிசிய வந்துட்டு நல்லா கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்சிடணும் அதுக்கப்புறமா வேக வச்சு நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சட்டு பால் ஊத்திட்டு நல்லா கொதி வரும் போது கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹ இது ஏலக்காய்த்தூளை போட்டுட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பாயசம் மாரி ஆயிடும் அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப வலிமை தரும் இன்ஸ்டண்டடா உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி குடுத்த மாதிரி ஆயிடும் அது இல்லாம ரொம்ப நேரம் பசி எடுக்காது இந்த அரிசி சாப்பிடும் போது அதனால நீங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் நம்ம பண்ணலாம் ர அது இல்லாம வந் அதே அரிசி யூஸ் பண்ணி நம்ம லட்டு செய்யறது அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நம்ம செய்யலாம் அதே மாதிரி லட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆஹ் கஷ்டமாதான் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து ஆஹ் கொஞ்சோ நெய எல்லாம் கொஞ்சோ அதிகமா ஆட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதுலயே வந்துட்டு நிறைய பருப்பு வகைகள் அந்த அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க பண்ணும்போது வந்துட்டு அதுவும் ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டாவே உங்களுக்கு நல்லா நிறைய நேரம் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் பசிக்கவும் பசிக்காது நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கற அந்த அரிசி வகைகள் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நெறைய சமூக வலைதளங்கள் வந்து சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நலம் போயிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா அது வந்து அரசர்கள் மட்டும்தா ஆரம்ப காலகட்டத்துல வந்து அவங்க மட்டும்தான் வந்து சாப்பிட முடியும் சாதாரண சாமானிய மக்கள் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கற மாதிரி இருந்துதாமா ஆனா இப்ப காலம் மாற மாற சூழ்நிலை மாற மாற பொதுமக்களுமே வந்து வந்து அந்த பேறந்த அரிசியை வந்து சாப்பிடலாம் அதனால வந்து இது ரொம்ப வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி ய சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம உடல் குறைக்கணும் அப்படின்னு நினைறவளுக்கு நினைக்கிறவங்களுக்கு கருப்புு கவணி அரிசி வந்து நல்ல ஒரு இதுனே சொல்லலாம் இது ஒரு நேத்து கூட எங்க அம்மா வந்துட்டு இந்த பார்லி அரிசி அந்த மாதிரி அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் வந்துட்டுஹ இது ஆர்டர் போட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா இங்க எல்லாமே நெறைய சிறுதானிய வகைகள் அதெல்லாம் சேர்ந்து ஒன்னான நான் அத அரைச்சு வச்சுக்கிட்டோம் பொடி பண்ணி வ அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது கூழு மாதிரி நமக்கு இது பண்ணி சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு குறையும் ஏன்னா எல்லாத்தையும் நாளையும் பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எழுந்திருச்சுட்ட உடனே உடற்பயிற்சி பண்றது இல்ல ஜாக்கிங் போறது அதெல்லாம் இதே வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஏன்னா வேல மட்டும் குடும்பத்துல எல்லாத்தையும் கிளப்பணும் ஏன்னா நமக்கு நமக்கான டைம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருப்போம் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி வெச்சிக்கலாம் வ இந்த மாதிரி இது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற கொழுப்பு அதுவாவவே வந்து கரைஞ்சி வந்து நமக்கு வந்துடும் அதனால வந்து இது வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி மட்டுமே வெச்சி வெயில காய வச்சு அதை அரைச்சு அதுல தேங்காய் அதெல்லாம் போட்டு கூழ் மாதிரியும் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய சிறுதானிய வக எல்லாம சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி லட்டுவாவோ ஏதாவது ஒரு மாதிரி நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்படுறதும் வந்து இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த ஹ பச்சரிசி அதெல்லாமே புட்டு மாதிரி தான நம்ம வந்துஹ் அரைி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அலாரம் இல்லைங்களா தோழி
ஆஹ கண்டிப்பா நீங்க சொன்னது அஹ ரொம்ப பயனுத பயனுள்ளதா இருந்துச்சு நான் அது வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி நீங்க சொன்ன மாதிரியே வந்து நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி அத வந்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அத வந்துட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்ச ஒரு டம்ளர் குடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ அஹ் ஒடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சி குடுக்குற மாதிரியும் இருக்கு அது இல்லாம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்து இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் பசிக்கவும் மாட்டேங்கு நமக்கு நம்ம சாதாரணமா ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்டோனா ஒரு மணி நேரம் தாங்கோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பசிக்கிற மாதிரியே நமக்கு ஒரு நெப்பு இருந்துகிட்டே இருக்கும் என்ன சாப்பிடலாம் ஏதாவது ஒரு போயிட்டு நம்ம அதுவும் வந்துட்டு ஒரு நல்லதா சாப்பிட மாட்டோம் ஏதாவ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்படுறதோ ஒரு ஸ்வீட சாப்பிடுறதோ அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு பதிலா இப்ப ஒரு கஞ்சியை குடிச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மண் நேரம் கூட நல்லா வந்துட்டு பசிக்காம வந்துட்டு நம்ம வேலைய பாக்கறதுக்கு ஆ தாங்குது சில பேர் வந்துட்டு நா டயட் இருக்கிற அப்டின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு சாப்ட இது பண்ணுவாங்க அந்த மாரி சாப்டும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா தலைவலி வரு அதுக்கப்பறோ வந்துட்டு ரொம்ப சோர்வா இருக்கு அதுக்கப்றோ ஏண்டா அந்த டயட் இருக்கோ நம்மனால முடியவே இல்லயே அப்டின்ற மாதிரி ஒரு அ நெலமையாகி எல்லாத்தையுமே நிறுத்திட்லா நல்லா சாப்பட்லா அப்டின்ற மாரி ஒரு நமக்கு ஒரு ம் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணம் வரக்கூடாதுனா வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து ட்டு ஒரு ஆ கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிக்கிணு அப்டின்னு நெனைக்கிற டயட்டு கிளாஸ் டயட்டு சொல்லுவாங்க டக்குன்னு நா ஒடம்ப கொறைக்கிறன்னு சொல்லிட்டு எதுமே சாப்டாம இருக்கறது இல்லன்னா எதையுமே சாப்டாம வெறு தண்ணி மட்டு குடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கறது அந்த மாரி விஷயங்கள் எப்பயுமே பண்ண கூடாது நமக்கு பிடிச்ச உணவுகள் நம்ம சாப்டணு ஆனா வந்துட்டு குறைந்த ஒரு அளவா எடுத்துக்கிட்டோனா ஆ நம்ம இப்ப ஒரு மூணு நாலு இட்லி சாப்புட்றோ அப்டின்ற ஒரு இது இருக்கும் போது ஒரு ரெண்டு இட்லியா அத கொறச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோனாவே நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அதுக்கா வந்து நம்ம உடல் எடை கொறைய ஆரம்பிச்சிரு அதுதா வந்துட்டு நறைய பேர் வந்து அ மிஸ்டேக் பண்றதே அந்த விஷயத்துலதா அப்டின்னு நெனைக்கிறே டயட் டயட்டு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நா வெயிட் லாஸ் பண்றே அந்த மாரி மட்டு இருக்கவே கூடாது நா நம்ம நறைய பேர் சொல்லி கேட்ருப்போ ஆ கொஞ்சோ கொஞ்சமா வந்துட்டு நீங்க நீங்க புடிச்சது சாப்பிடுங்க ஆனா வந்துட்டு ஒரு கம்மி குவாண்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இல்லாமல் சீக்கிரமாவும் சாப்பிட்டு நம்ம வந்துட்டு ஒரு நேரத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணோனா ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை குறைஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ நேரமும் முடிஞ்சது தோழி கண்டிப்பா இப்ப உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி ஆ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றி
நன்றி நன்றி